சொல்லுங்க என்ன பண்றீங்க சாப்
ஹலோ
ஹலோ எனக்கு கேக்குதுங்க உங்களுக் கேக்குதா
ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் எனக்கு கேக்குது உங்களுக் கேக்குதா அ என்ன பண்றீங்க சாப்டிங்களா
ம் நா சாப்டே நீங்க சாப்டீங்களா
ஆ நானு சாப்டாச்சுங்க
ம்ம் என்னா சாப்டீங்க
நா தோசையு சாம்பார் சாப்ட்டங்க
அப்படியா செரி சேர் செரி
நீங்க சாப்டீங்களா நீங்க என்ன சாப்டீங்க
நான் ப்ரைட் ரைஸ் சாப்ட்ட
ஓ அப்படியா செரிங்க
ஹோட்டலருந்து அப்படியே சாப்ட்ட வர்க்ல இருந்து இப்பதா வந்தே முடிஸ்
ஆ உங்க லைப்லே நீங்க மறக்கா முடியாத நினைவுகள் எப்படி எதாச்சி உங்களுக்கு ஹாப்பி குடுத்தது எதாச்சி இருக்குதாங் சொல்லுங்க பகிருங்க எங்கிட்ட
நெறைய இருக்கு அனா டக்குன்னு எதுவு ஞாபகோ இல்ல
டெட் சின்ன வயசுலருந்து இப்ப வர்க்கு உங்களுக்கு எதாச்சு மறக்க முடியாத நினைவு இதெல்லா அப்டின்னா சொல்லுங்க கேக்கல
ம் அப்டின்னா எப்டி சொல்றது நா வந்து சின்ன வயசா இருக்கும் போது
ம்
சைக்கிள்ள வாங்கி குடுக்கலன்னு சொல்லி ஒருவாட்டி வந்து அடம்புடிச்ச
ம்
அப்ப வந்து எங்க அப்பா வெளி ஊர்ல இருந்தாரு வெ வெளிநாட்டுல இருந்தாரு
அ
அப்புறமா என்ன பண்ண அது அப்டி இப்டின்னு சொல்லி என்னமோ பண்ணி சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க
ஆ
அப்போ வந்து நா டியூஷன் போயிட்டு இருந்தே
ஓ
அது வந்து முட்டு சந்து அது டியூஷன்னு அங்கதா வந்து யாரும் வரமாட்டாங்க
ஆ
அப்ப வந்து அந்த தெருல போய் ஓட்லானு சொல்லி ஓடின்னு இருந்தோ அப்புறமா டியூஷன் அக்கா இருக்காங்க அவங்க வந்து பாத்துட்டாங்க ஒரு ஹாஃப்னவரா ஹாஃப் மறு மேல வந்து ஓட்டின்ருந்தோ நானு எ தங்கச்சி ஓட்டிருந்தோ அப்புறமா வந்து டியூஷன் அக்கா பாத்துட்டாங்க பாத்துட்டு அப்டியே கூப்புறாங்க ஏய் இங்க வா எதுக்கு டியூசன்க்கு வர்ல வா வானு கூப்புறாங்க நா சைக்கிள் எத்து திபு திபு ஓடி வந்ட்ட ஓடி வந்ட்டு அப்புறமா வந்து மறுநாள் போனே மறுநாள் போனா வந்து எதுக்கு வர்ல கேட்டாங்க இல்ல சைக்கிள் வாங்கிருந்தே அதுக்கு அப்டி ஓடுவியா அப்டி இப்டி இதாக பேஷ்னாங்க அப்புற அவுங்களே சைலன்ட் ஆயிட்டாங்க அது ஞாபக இருக்கு
இல்ல உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நினைவா நீங்க மனசுல வக்கிறது எதுன்னு கேட்டே
அது பர்ஷ்னலா இருக்காது ஆனா
ஓ அப்டியா சரி
ஓ ஆமா ம் அப்புறமா வந்து ஸ்கூல்ல வந்து நா வந்து டென்த் ஃபெயில் ஆயிட்டே
ஓ
நா டென்த்து ஃபெய்லானதுக்கு அப்புறமா வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தா ஆ நா பாஸ் அயிட்டேன்னு சொல்லி இது பண்ட்டுருந்தா நா அப்ப ஃபெயில் ஆயிட்ட அப்ப வந்து நா ரோட்ல நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு போயிட்டு இருக்கே நட்ந்து போயிட்டு அப்டியே ஃபோன்லயே பேசிட்டு போயிட்ருக்கே அப்போ எனக் கொஞ்ச கூட கவல இல்ல ஃபெயில் ஆயிட்டமேனு சொல்லி
ஆ
ஒரு சேட் ஆவல எதுவு ஆவல நானு நார்மலா எப்டி பேசுவனோ அதே வந்து பேசு போல ஏன்னா அப்புற வந்து நா எக்ஸாமுக்கு வந்து எஃபர்ட் போடல
ஓ
படிக்கல எழுதல அப்பற இது படிப்புல இன்ட்ரெ இன்ட்ரெஸ்ட் இல்ல அவ்வளவா அதனால வந்து ஆ எப்டி சொல்றது படிக்கல எழுதுவும் இல்ல அவ்வளவா சரியா ஆ அப்போவே நா மூணு சப்ஜெ்ட்ல பாசு
ஆ
ஆ ரெண்டே சப்ஜெக்ட் மட்டு போயிடுச்சு தமிழு சோசியல் சயின்ஸ் ரெண்டு மட்டு போயிடுச்சு ஆனா அப்புறமா வந்து எங்க வீட்ல எல்லாரு வந்து செரி விடு ஃபெயில் அப்டின்னு சொல்லி கவலப்படாத ஏ அது மாரி வந்து நல் ந திட்டுல ஏன்னா நெறைய பசங்க வந்து திட்னா வந்து தூக்கு மாட்டிப்பாங்க அப்டின்னு சொல்லி அதா எங்க வீட்டுல ஏதாது பண்ணிப்பானோ இல்ல எதுவு சொல்ல அதுதா நல்லா படி இப்டி இப்டின் சொன்னே கேட்டாங்க கேட்டாங்க ஆனா இ அதுக்தா நல்லா படி விடு அப்டி இப்டி சொன்னாங்க
ஹார்ட் தான இங்க பாசானதானட படிக்கறதுக்கு
ஆமா படிச்சா ஆமா படிச்சாதானே பாஸாகறதுக்கு எங்க கே கேட்ட ஊர் சுத்திட்ருந்த அப்டி இப்டி சொன்னாங்க ஆனா அவ்ளோ இதுக்கு நல்ல மார்க் எடுத்தே ஏ ஃப்ரெண்டு சேம் மார்தா அவ டோட்டலா சேந் து வந்து நாப்பத்தி ஒம்போது மார்க் தா அஞ்சு சப்ஜெக்டு சேத்து அவ்ளோ கம்மியான மார்க் அவ டோட்டலா அஞ்சு செட் இருக்குல்ல
ஆ
அஞ் அஞ்சு சப்டது சபஜடு சேந்து நாப்பத் தி ஒம்பது மார்க் தா எடுத்திருக்கானே
யார்ரு
என்னோட ஃப்ரெண்டு ஏ கூடதா சுத்திட்டுந்தா அவனு ஆமா
ஃபெய்ல் ஆய்டுவாங்ல
எல்லா சப்ஜெக்ட்டு ஃபெய்லு. டோட்டலா மார்க்ஸ் சேத்தா கூட அம்பது கூட வர்ல. டோட்லாவே நாப்பத்தி ஒம்பதுதா வந்துச்சு. அவன பாத்து கேங்குல அப்டியே ஒரு மாசோ வச்சு அவன சிரிச்சோ
ஆமா. ஆ
நா வந்து எழ்தல அடெம்ப்ட்ல அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல.
ஓ பட் ஏதி இருக்லால.
எழ்திருக்லா. ஆனா வந்து இன்ட்ரஸ்ட் இல்ல. எப்டியு ஃபெய்ல் ஆயிடுவோ ஏ படிக்கணுல்ல. படிச்சாதான
இல்ல, அட்டாம எதுனா அவுங்க எப்டியாச்சு சொல்லி தந்துருவாங்க. அதனால பாஸ் ஆயில்லா அது.
ஆ அதா சொன்னாங்க. ஆனா எப்டியு
படிக்கதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால தானே.
ஆமா, எனக்கு படிப்புல கூட அவ்ளா இன்ட்ரெஸ்ட் இல்ல அது மட்டு இல்லாம அவனுக்கு லக் அடுச்சுடுச்சு அன்னைக்கு ஏன்னா படிச்ச பைய வந்து பக்கத்துல ஒக்கான்ட்டா மிஸ்சு வந்து பாத்து எழுத சொல்ட்டாங்க போல் தெர்து. அவ பாத்து பாத்து எழ்திட்டா மொத்தமா பாஸ் ஆயிட்டா பைய பாஸ் ஆயிட்டு டென்த்து பாஸ் ஆ எல்லா சப்ஜெக்ட்டு பாஸ் ஆயிட்டா அவ டக்குனு. அஞ்சு சப்ஜெக்ட் போனா அஞ்சுது அஞ்சுலயும் பாசு.
ஆ அப்னா செ இப்ப திரும்ப எழுதுனாங் ல அந்த சப்ஜெக்ட் அந்த எத்தினி மார்க் எட்த்தாங்க.
அவுங்க வந்து அப்போ ஜெஸ்ட் பாசுதா எல்லாத்துக்கு தேர்ட்டி ஃபைவ் நாப்பது கூட தாண்ல. அதா போனா போட்டுன் சொல்லி பாஸ் பண்ணிவிட் விட்ருங்க அவ
ஆமா ஏன் ஏன்னு எல்லாரு அப்டி தா பண்ணுவாங்க. இப்போ நீங்க வந்து எக்ஸாம் எழ்திங்க. இப்ப உங்களுக்கு வந்து முப்பத் தி மூணு முப்பத்தி நால் மார்க் நீங்க எடுத்துருக்கீரங்கன்னா உங்க வந்து முப்பத் தி அஞ்சு போட்டு பாஸ் பண்ணிடுவாங்க. நீங்க மு ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க முப்பத்தி அஞ்சு எடுத்திருந்தாலே நீங்க மு ப்பத்து அஞ்சு எடுக்கல. உங்களுக்கு பாஸ் அவுங்க வேணா பண்ணிருக்குறாங்க. அத நீங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு, முப்பத்தி எட்டு எடுத்தீங்கன்னா நீங்களாவே எடுத்த மார்க் இருக் கு நீ கரெக்ட்டா முப்பத்தி அஞ்சு எடுத்தீங்னா அவுங்களா போட்ட மார்க் அது. அதுலயே நம்மளுக்கு தெஞ்சிடு
ம்
நா கூடதா அப்டிதா. நா வந்து, நா கூட பாசு பட் அந்த மார்க் எனக்கு பத்தல. ரொம்ப வேதன ஆச்சு நா ஒரு சோ நா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு முன்னூறு முன்னூறுக்கு மேல. நானூர் கிட்டயே ச்சு நா வாங்கனு அப்டின்னு ஒரு நல்லா படிச்சே பட்டு கொனா நெறைய நா நா வந்து உகீகாந்து ஒரு நாலு நாளா அஞ்சு நாளல்லா படிக்கலேங்க. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னிக்கு இன்ன இன்னிக் இன்னுக் கால கொஞ்ச நேர படிப்பே மத்தியான நைட்டு அவ்ளதா அன்னிக்கு முந்தாளி ஒரு நாள் படிப்பே அவ்ளதா அது படிச்சு கூட நா பாஸ் ஆயிட்டே. எங்க அம்மா அதா சொல்றாங்க எங்க அம்மா அனா படிக்காத போது அப்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நா ரொம்ப படிப்ப. ஒரு நாள் எங்க அப்பா சொல்லுவாங்க அவ ளே ஏதோ ஒரு நாள் ஒக்காந்து படிக்கிறா டெய்லி வேறயா உக்காந்து படிக்கிறா அவ. அப்டின் சொல்லுவாங்க. படிக்கட்டு விடு அப்டின்னு சொல்லுவாங்க.
வந்ததே இல்ல. அந்த ஹோம் ஒர்க் கூட இருந்தாலு சரி. ஹோம் ஒர்க் இருந்தாலு சரி. நா ஆனா ஹோம் ஒர்க் குருத்தா பண்ண மாட்டே எ எ ஸ்டிருட்டு இருந்தா மட்டுதா பண்ணுவே ரொம்ப அவ்ளவா செய்ய மாட்டே அங்கே கிளாஸுக்கு போயிட்டு, அங்க போய் யாராவது பண்ணிருப்பாங்க யாராவது அவுங்கள்து பாத்து அப்டியே பண்ணிப்பே
ஆ, நா மேக்ஸ் அப்டித்தா பண்ணுவே நா இந்த லெவல்து டுவல்துலலா ஒண்ணுமே புரியாது அக்கவுண்ட்ஸ் எனக்கு சுத்தமா நல்லா புரியுவே நல்லா எழுதுவே இப்போ வர்றது இ இந்த பக் க எழுதுதலா அந்த பக்க எழுதுவே அந்த பக்கோது
ம் ம்
வாக நீ நல்லா எழுதுர நீ நல்லா புடிச்சிருக்குறேட்டு நீ ம எதுர மட்டு மா த்தி எழுதுரே அது நீ கரெக்டா எழுதுன நீ தா பாஸ்ஸே நீ தா நம்பர் ஒன்னு வருவே அப்டின்னு சொல்லுவாங்க பட் அது எனக்கு புரியலே அப்போ கூ நா வந்து ஒரே சம்தா சொல்லி தருவாங்க அவங்க ஆனா நாலு சம் வந்து வீட்டுல பண்ணிட்டு வர சொல்லுவாங்க அதுல ஒரு சம்முதா அந்த மாதிருக்கு மீதி மூணு சம் வந்து வேற மாதிருக்கு ஆனா நாமளே போட்டுட்டு வரனுனு சொல்லுவாங்க நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க கூகுள்ல பாத்து போட்டு வந்துடுவாங்க யூடியூப்ல பாத்து பட் எங்க ஃபோ எங்க வீட்ல வந்து எங்க அக்கா வந்து ஏழு மணிக்கு மேலே வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஃபோனு ஃபோன் தரவே மாட்டாங்க ஏதாது எழுதனுன்னு சொன்னா கூட ஆஃப் நவர் கொ து அது கொஞ்ச நேர தா இரு பத் து நிமிஷ இருவது நிமிஷதா தருவாங்க திட்டுவாங்க ஏன்ன நா ச் நீ வந்தல ஈவினிங்கு அப்பவே எழுத கூடதானு பட் நா ஈவினிங் வந்து கொஞ்ச ஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்ச நேர உக்காந்து கொஞ் நேர பாத்த டைம் ஆய்டுது
ம் ம் ஆமா
சு திட்டுவாங்க இப்டி பண்ற இப்டி அப்புடின்னு நா என்ன பண்ணுவே சேரினு சொல்லிட் டு இந்த விட்றுவே ஏழுத மாட்டே காலைல போனா எ எ பக்கத்துல வந்து நல்லா படிக்கிற பொண்ணுதா உக்கார வெச்சுருப்பாங்க சோ அவந்து பாத்து எல்லாமே எழுதிடுவே எழுதிட்டு மிஸ் கால்ல எழுதிட்டே அப்டின்னு சொல்லிடுவே இந்த டென்த்துலதா மார்க் ரொம்போ கம்மி அது து அதா நா எக்ஸ்பெட் பண்ணது வரலேயேன்னு ஒரு வேதன அப்றமா ஏ ஃப்ரெண்டு வந்து சொன்னா கால் பண்ணி நீ பாட்ட பாஸ் ஆயிச்சுல்லே அதுவே போது விடு நீ ஏ பீல் பண்றே நான் அவ வந்து ஃபெயில் ஆய்ட்டா அவனு அப்டிதா ரெண்டு சப்ஜெக்ட்ல போய்ட்ட அவ என்ன சொல்றா நான் னே ரெண்டு சப்ஜெக்ட்ல போய்ட்டே நானே ஃபீல் பண்லே நீ ஏ ஃபீல் பண்ற ஒரே சிரிப்புத அப்ப டைம்ல எனக்கு அழுக ஒரு மாரி வந்து வேற இருந்துச்சு அவ பண்ண சொல்றதுல எனக்கு சிரிப்பே வந்துருச்சு உடு ஃபிரியவிடு அப்டியெல்லா ஒன்னு இல்ல நீ பாஸ் ஆய்ட்டல அப்டின் சொன்னா சேரி பட் அந்த மார்கல்லா பத்தல பட்டு எனக்கு புடிக்காத சப்ஜெட்டே கொஞ்சோ இங்லீஷ்தா இந்த பட் டென்த்ல மட்டுதா புடிக்கு எனா அதுலயே மார்க் வந்துடு நம்மள்க்கு சோ அந்த சப்ஜக்ட் புடிக்கு டேன் த்துலே பட் அதுலதா நா நெறைய மார்க் எடுத்தனே நெறைய மார்க் என்ன அஹ ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி அஞ்சு எடுத்தே அவ்ளோதா
அப்டியா நாகூட அப்டிதா ஸ்கூல்ல வந்து படிக்கமாட்டே
நீங்க தமிழ்ல எத்தினி எடுக்கு எத்தினி மார்க் எடுத்தீங்க நீங்க தமிழ்ல
நா ஃபாட்டி அபோதா எடுத்த
ஃபாட்டியா நா வந்து அம்பத்தி ஒம்போது எத்தே ஆஹ நா வந்து அம்பத்தி ஒம்போது எடுத்தே இங்லீஷ்ல வந்து அறுவத் த்தி மூணு எடுத்தே மேக்ஸ்ல வந்து முப்பத் தி ஏழு எடுத்த அத்தா க்ராப்பு ஜாமன்றி போல்ல லாஸ்ட் டைம் போட்லான்னு விட் டே பாருங்க டைம் ஆச்சுன் பேப்பர் வாங்கிட்டாங்க ஒரே அழுக எனக்கு லாஸ்ட் டைம் எழுதலியே அப்படின்னு பட்டு சயின்ஸ் ல வந்து நாப்பத்தி அஞ்சோ எதோ வாங்குனே சோசி
எதோ ஒன்னு படிச்சிங்களா பாஸ் ஆனிங்ளா அவ்ளோதா தோழி
தா அதெல்லா சேத்தே எனக்கு எரநூத்தி அம்பது மார்குதா வந்துச்சு இது க்ரா அத்தா சொன்ன மிஸ்ஸு க்ராஃப் லா போட்லேன் சொல்லு க்ராஃப் எல்லா போட்ருந்தன்னா ஒரு எர்நூத்தி எழுபது எண்பது வந்துருக்கு பட் நா எக்ஸ்பெக்ட் பண் ணாத மார்க் வந்து எனக்கு லெவல்துல வந்துச்சு நா வந்து எர்நூறு எர்நூத்தி அம்பது செரிங்கத்தோழ நம்ப குடுத்த நேரம் முடிந்து விட்டது மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்